ஹலோ தோழி கேக்குதா
ஆ இப்பதா கேக்குது நீங்க பேசலாமா
ஆ பேசலா தோழி எப்டி இருக்கிங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ உங்க குடும்பத்துல எல்லாரு எப்டி இருக்காங்க
எங்க குடும்பத்துல எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க குடும்பத்திலயு எல்லாரு நல்லா இருப்பாங்கனு நினைக்கிற
கண்டிப்பா காலை உணவு முடிஞ்சிச்சா
ஆ காலை உணவு இங்கேயும் முடிஞ்சிச்சு அங்கேயும் முடிஞ்சிச்சா
இல்ல இப்பதா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இனிமேல தா முடிக்கணும்
பசங்கள பள்ளிக்கெல்லா அணுப்பலையா
இன்னும் வயசு ஆகல பள்ளிக்கு அனுப்புற வயசு இப்பதா ரெண்டர வயசு ஆகுது
அப்படிங்களா பள்ளி பள்ளி அனுபவம் பத் ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்குங்களா பள்ளி அனுபவம்
பள்ளி அனுபவம் இன்னோ மகிழ்ச்சியான தருணங்கள விட சோகமான தருணங்கள் தா அதிகமா இருக்குன்னு நினைக்கலாம் ஏன்னா ரெண்டு நாள் ஸ்கூலுக்கு அனுப்பிருக்காங்க பசங்கல அந்த வெயில் காரணமாக பசங்களுக்கு சில பசங்களுக்கு வாமிட்டிங் உடம்பு சரியில்ல கோல்டு
ம்
இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் இருக்கு அந்த ப்ரீ கேஜி எல் கேஜி பசங்கள எல்லாம் பன்னெண்டுர மணிக்கு அனுப்புறாங்க வெயில்ல போய் கூட்டிட்டு வராங்க செய்யறாங்க
ம்
அது ஒரு பத்து நாள் யோசிச்சு தள்ளி போட்டருக்கலா உங்க வீட்டுல ஸ்கூல்க்கு போகற பசங்க இருக்காங்களா
இல்ல அந்த மாதிரி இல்ல நா படிச்சுட்டு இருக் அதனால இப்ப உங்க உ நீங்க ஆ உங்களுடைய நீங்க படிச்சுட்டு இரு க்க போது உங்களுடைய பள்ளியில பள்ளியுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நினைக்கிறீங்க
ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா ஒன்பது மணிக்கு போவோம்
ம்
காலல வேற ப்ரேயர்ரு முடிச்சு கிளாஸ்க்கு போவோ நாலு மணிக்கு விடுவாங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது காத்து மழ வெயில் எதுவா இருந்தாலும் லீவு கொடுப்பாங்க
ம்
அதே மாதிரி அவங்க வர சைட் இப்ப நம்ம இந்த தெருவலியா போறோ அப்டின்னா அந்த தெருவுல ஏதாவது ப்ரச்சனையா வர முடியலையா செரி லீவ் எடுத்துக்கோங்க அப்டின்னுுவாங்க
ம்
அந்த மாரி இப்ப யோசிக்க மாட்டறாங்களோ அப்டின்னு தோணுது
ம் கொழந்தைங்களுடைய நலத்துக்காக யோசிக்க மாட்
பெருசா தெரியாது லீவா செரி ஓக் கே அப்டின்ற மாரி விட்டுருவாங்க இப்பெல்லா லீவ் போட்டா அது ஒரு பெரிய இஷூவாக்கி பேரண்ட்ஸ கூட்டிட்டு வா லெட்டர் எழுதி எடுத்துட்டு வா அப்பயு லெட்டர் எழுதி குடுப்போ லீவ் லெட்ரு குடுத்தோன்னா அதோட விட்டுருவாங்க செரி அதோட முடிஞ்சிடு இப்பெல்லா ஒரு பெரிய இஷூவாவே கொண்டு வராங்க அத
ஆ மாணவர்கள் மேல ஒரு நம்பிக்கை இல்லாத தனமா அவங்க பண்ற செயல்லா இருக்குன்றீங்களா
சொல்றது அவங்களுக்கு அது ஒரு எப்டி சொல்றது டிப்ரஷன் மாரி இருக்கு என்னடா நம்மள இத்தன கேள்வி கேக்குறாங்க இப்ப அம்மாவலா கூட்டிட்டு வர சொல்றாங்க அப்டின்ற மாரி
அப்டின்ற மாரி இருக்கு அவங்க அவங்களுடைய அவங்கள ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆக்குற மாரி இருக்கு அப்பெல்லா வந்து அப்பல்லா வந்து அவங்களுக்கு வீட்ல வீட்டு பாடும்ன்னு சொல்லிட்டு அது மட்டுதா இருந்துச்சு இப்பதா ப்ராஜெக்ட் அது இது சொல்லிட்டு கடையில இருந்து பொருள வாங்குங்க இத பண்ணுங்க அத பண்ணுங்க இந்த ப்ராஜெக்ட பண்ணி எடுத்துட்டு வாங்க இத வந்து நம்ம இந்த எக்ஸிபிஷனுக்கு வைக்கணு இத பண்ணணு அப்டின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப இன்னும் மன அழுத்தத்துக்கு ஏற்படுத்துறாங்கன்னு நெனைக்
எவ்வளவோ கொழந்தைங்களால பள்ளி கட்டணமே கட்ட முடியாம கஷ்டப்பட்றாங்க அவங்க எல்லா இந்த ப்ராஜெக்ட் வாங்கறதுக்கு அது வாங்குறதுக்கு எவ்ளோ கஷ்டப்படுவாங்க ஒரு ப்ராஜெக்ட் வாங்கனும்னா எப்டியோ‌ அதுக்கு ஒரு முன்னூறு ரூபா ஐநூறு ரூபாயாவது தேவப்படுது
ம்
அதுக்கெல்லா என்ன பண்ணுவாங்க அந்த பேரண்ட்ஸ்
இப்ப நடுத்தரமா இருக்குற மக்கள் வந்து ஒரு நாள் வேலைக்கு போனாலே அவுங் அவுங்களுக்கு அந்த ஐநூறு ரூபா முன்னூறு ரூபா தா கெடைக்கு அதையே வந்து இவங்க இவங்களுடைய செலவுக்காக ப பள்ளி கட்டணம் மட்டு இல்லாம இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு நோட்டு வாங்கணு நோட்டுக்கு அட்ட போடணு லேபிள் வாங்கணு அவங்க சொல்ற பென்சிலு ஸ்கேலு இது எல்லாத்தையு வாங்குறதுலயே அவங்களுடைய அவங்க வந்து பள்ளிக்காகவே நம்ளுடைய கொழந்தைங்களுடைய கல்விக்காகவே உழைக்கிற மாதிரி ரொம்ப ஆயிடுச்சு
ஆம்மா அதே மாறி பசங்களுக்கு ஃபீஸ் கட்டலன்னா எப்டி சொல்ற புக்கு தர மாட்டே கட்டிட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு போது இப்ப இருக்க பிள்ளைங்க கட்டிட்டு வாங்கிடுங்க படிக்கோங்க மத்த இல்லாத புள்ளைங்க எத்த நாள் புக்கு இல்லாம படிக்கோங்க
ம்
அது அப்ப மட் மத்த பிள்ளைங்களோட அவங்கள கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கே அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடு
ம் ஆமா கண்டிப்பா
கட்றாங்களோ இல்லையோ நீங்க கட்டு போது கட்டுங்க மொத்தமா எல்லாருக்கு குடுக்கறத குடுத்துடணு
ம் இப்ப அதே மாதிரி பையனுக்கு மட்டு சொல் அவங்களுக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு வெளிய நிக்க வைக்கிறது எல்லாரு வந்து அவங்கள பாக்குறது இதுவுமே ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குன்னு நெனைக்கிறே நானு அதுக்கப்பறமா இந்த வேன்ல அனுப்பறது ஸ்கூல்லுக்கு அந்த மாதிரில்லா
ஃபீஸ் கட்னா வராதீங்க அப்டின்றா மாரில்லா சொல்றாங்க கட்டிட்டு வாங்க
ம்
இருக்கிற பிள்ளைங்க கட்டிடுவாங்க இல்லாத பிள்ளைங்க யோசிக்கிணு அந்த மாரி எல்லாரு குமே சமமா கொண்டு வர்ணு நீங்க கட்னாலு கட்லனாலு ஃபுக்கு யூனிஃபார்ம் இதல்லா குடுத்துற்ணு
ம்
ஃபீஸ் கட்டம்போது கட்டட்டு அப்டின் விட்டுன்னு எப்புடி உங்க டைம் குடுக்குறாங்க அந்த டைம்குள்ள தா கட்டப்போறாங்க அதல்லா கொஞ்ச யோஸ்ச்சி பாத்தா நல்லாருக்கு
ம் இப்ப ஸ்கூலுக்கு வந்து இந்த மாத்ரி உணவு தா எடுத்துரு வர்ணு இந்த மாரி இந்த மாரி உணவு எடுத்துட்டு வர்ணு அப்டி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஒரு பள்ளிலலா இந்த மாத்ரிதா எடுத்துட்டு வர் னு இந்த மாரி துணித துணிதா நீங்க போட்டுட் வர்ணு இந்த மாரி காலணி தா போட்டுட் வர்ணு இந்த மாரிதா தலைவாரிருக்ணு அந்த மாரி ஒரு ஒரு சில விதிம் முறைலா வச்சின
ஆஹ் அதல்லா கொஞ்ச சரி சமமா கொண்டு வந்தா நல்லாருக்கு இப்ப கவுர்மண்ட் ஸ்கூல்ல அந்த பிரச்சனையே கடையாது ஆமா கவுர்மண்ட் ஸ் கூல்ல அந்த பிரச்சனயே இருக்காது எல்லாருக்கு ஒரே யூனிஃபாம் தா
அரசு பள்ளி பொறுத்தவரையு அவுங்ளே அவுங்களுக்கான ம் அவுங்ளுக்கான துணிகள அவுங்ளே வந்து அரசு பள்ளில வந்து அரசு அரசாங்கமே கொழந்தைங்களுக்லா குடுத்தற்றாங்க காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் அவுங்க எல்லாருக்கு ஒரே மாதுரியான ஸ்கூல் அ ஒரே மாதுரியான சீருடை ஒரே மாதுரியான புத்தகங்கள் பு
அரசு பள்ளில ஒரு கொழந்த பண கட்டலனா ஒரு மிஸ்ஸு கட்டுவாங்க
ம் ஆமா இல்ல கண்டிப்பா இல்ல
ஏ அது செய்ய மாட்றாங்க ஏன்னா அவ்ளோ பண வாங்குறாங்க அப்புற எப்டி செய்ய முடியு இப்ப கவுர்மண்ட்லனா ஒரு ஐநூறுபா ரெண்டாயர்பா இரண்டாயர்பா குள்ள முடிஞ்சிடு அப்ப ஒரு டீச்சர் ஒரு கொழந்தையால கட்ட முட்லனா அந்த கொழந்தக்கி ஒதவி பண்றாங்க அந்த டீச்சர் அது ஏ பிரைவேட் ஸ்கூல்ல பண்ண மாட்றாங்க
ஏனா அவங்க பண வாங்குறாங்க இங்க நம்ளுக்கு குடுக்குறாங்க அப்டின் கூட எடுத்துக்லா நம்ப
அதுதா உண்ம ஏன்னா இவுங்க பண புடுங்கற்துலதா இர்க்காங்க ஒரு கல்வி கட்டணத்துக்காக இவ்ளோ பண வாங்கற்துல்லா ரொம்ப தப்பு
ம் ஆமா ரொம்ப தப்பாதாருக்கு அது ம்
எவ்ளோ ஏழ கொழந்தைங்க அந்த ஸ்கூல்லியு படிப்பாங்க
இன்னு அரசாங்கத்து அரசாங்க பள்ளிய இன்ன கொஞ்சோ மேம்படுத் துனா நல்லாருக்கு நெனக்கிற நீங்க என்ன நெனக்கிறீங்க அரசாங்க பள்ளிகள இன்னு மேம்படுத்துலா அப்டின்னிட்டு
இந்தாலு நறைய பண்ணிட்டு தாம்ப்பா இர்க்காங்க நல்லா பண்ணிட்டு தா இர்க்காங்க அந்தப்பு கொ ழந்தைங்களுக்கு காத்து வசதி அந்தக் எப் ஃபஸ்ட்லா கவுர்மண்ட் ஸ்கூல்லா வேற மாரி இர்ந்துச்சு இப்பலா போய் பாருங்கள் வேறு லெவல்ல இருக்கு
ம் நறிய பேர் அத அரசாங்க பள்ளில சேக்கறத விரும்புலா விரும்புறாங்க இப்ப எல்லாமே நல்லா விதிமுறையா வெச்சுட்டே எல்லா ஆசிரியர்கள்
வசதி இருக்குறவுங்களே கவுர்மண்ட் ஸ்கூல்ல போட்டுல்லா அப்டின் யோசிக்கிறாங்க ஏன்னா அதுக் கேத்த ஸ்பெஷலிஸ்ட்டு அங்க இருக்கு
ம்
அதனால தனியார் ஸ்கூல்ல கம்பேர் பண்ணும் போது பிரைவேட் இது கவர்மெண்ட் ஸ்கூல் எவ்ளோ பரவால்ல
ம் எல்லா விதிமுறையு இருக்கு எல்லார் எல்லாரையும் ஒரே மாரி சரி சமமா நடத்துறாங்க இவுங்க இப்பிடி இவுங்க பணம் கட்டலனா அவங்குளுக் இல்ல அந்த மாதிரில்லா இல்லாம எல்லாருமே ஒரே மாரி சரிசமமா பாத்து சரிசமமா நடத்துறாங்க
ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு கொழந்த பண கட்டலன்னா அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா மிஸ்ஸுக்கு தெரியிது எப்பிடி அவுங்க கிளாஸ் மிஸ்ஸுக்கு தெரியுதுன்னா அது ஒரு விஷியோ
ம்
அப்ப இதுல இருந்து இன்ன தெரியுது எல்லாரு அத பத்தி பேசிக்கிறாங்க
ம்
அது ஒரு முக்கியமான விஷயமா ஏன் அத நாலு பேர் பேசிக்கிறீங்கள நாலு பேர் ஷேர் பண்ணி அந்த கொழந்தைக்கு பணம் கட்டுங்க அந்த கொழந்தையும் ஸ்கூல்க்குள்ள கிளாஸ்க்குள்ள போய் உக்காரட்டும் அதுவோ வகுப்பறயில இருக்க பாடத்த கவனிக்கட்டு அத மட்டு ஏன் தனியா நிக் தனியா நிக்க வெக்கிறீங்க ஏன் தனியா அனுப்புறீங்க சில கொழந்தைங்ள எல்லா வெயில்ல நிக்க வெக்கிறாங்கப்பா கிளாஸ் ரூம் விட்டு வெளிய அதுங்கல்லா எப்படி நிக்கோங்க ஆ
ம் யா கொழந்தைங்க
அடிக்கிற வெயில்ல
ம்
பிரேயர்லயே நிக்க முடில்ல கொழந்தைங்ளால மயக்கடிச்சி உழுதுங்க கிளாஸ் ரூம்க்கு வெளிய ஃபீஸ் கட்ல படிக்கல இப்டி நிக்க வெச்சா என்ன காரணம்
அதுக்கு அந்த கொழந்தைங்க வீட்டுல வீட்டுலயே இருந்துக் இருக்லாம் பள்ளிக்கு போறத விட
சில ஸ்கூல்ல அதயு சொல்றாங்கப்பா ஃபீஸ் கட்னா ஸ்கூல்க்கு வாங்க இல்லன்னா வராதீங்கன்றாங்க அது வரைக்கும் நீ வீட்லே இரு
ம் இதுல்லா செயலாதா இருக்கு அவங் பண்றதெல்லா
இதெல்லா கொஞ்சம் மாத்துனா நல்லாருக்கும் நாங்க நெனைக்கிறோ
எல்லாருமே சரிசமமா பாக்கலாம் பள்ளிக்கூடத்துல ம்
பள்ளியில இருக்க எல்லாருமே வசதியானவங்க அப்டின் சொல்ல முடியாது கொள்த்து வேலைக் போறவங்களும் பிள்ளைங்களும் அந்த ஸ்கூல்ல படிக்குது பேங்க்லா வேல செய்றவரோட புள்ளையும் அந்த ஸ்கூல்ல படிக்குது
கல்விய கத்துக்கணும் சொல்லிட்டு தா நா அவங்களுடைய அறிவ வளக்கணும் சொல்லிட்டு தா ஸ்கூலுக்கு அ பள்ளிக்கு போறதே
ம்
இந்த மாரி செயல்னால அந்த அந்த கொழந்தைங்ளுடைய மனசுலையும் நம்ப நம்ப பண்ணதா நம்ப பண்ண தப்பா இல்ல நம்ப பெற்றோர்கள் பண்ண தப் ப்பா அப்டின் சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு அவுங்குடைய செயல்லா இருக்கு
இதெல்லா விட ஒரு கொடும இன்னா தெரிமா நடக்குது இந்த பேரன்ட்ஸ் மீட்டிங்குன்னு ஒண்ணு வெச்சு அந்த கொழந்தைங்ளோட மானத் த்த வாங்குறாங்க பத்தீங்ளா
ம்
அது ரொம்ப தவறான செயல் அதனால எத்தன கொழந்தைங்க சூசைடு பண்ணிக்குதுங்க தெரியுமா அதெல்லா செய்ய கூடாது
குழந்தைங்களுடைய ஆ ஆர்வம் வந்து இதுல இருந்து வற நம் படிக்கிறதவிட நம்ம வேற எதனாச்சி பண்ணலா நம்ம பிகறதோட இன்னொன்னு எத பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆ ஆறு வந்து திசை மாறுதுன்னு நனைக்கிற நீங்க
ஆமா நம்ம போனாலு படிச்சாலு மிஸ் என்ன சொல்ல போறாங்க நீ எருமாடு மேய்க்கதா லாக் கி நீ எதுக்கு வர இப்டிதா கேக்க போறாங்க அப்ப நம்ம எதுக்கு போணுன்னு தோணு ஃபர்ஸ்ட் அந்த கொழந்தைங்களுக்கு கட் அடிச்சிலாமானு தோணு எத்தன புள்ளங்க கட்டடிச்சிட்டு வெளில சுத்துதுங்க நாங்களே பாத்துருக்கோ அப்ப இதெல்லா ஏற்படுத்துறதுக்கு காரணோ அவங்க தான இன்னைக்கி சேரி தப்பு பண்ணி டா நாளைக்கு இந்த தப்பு நடக்கூடாது உக்காஞ்சி படி டா நாளைக்கு உ பேரே சொல்லக் கூடாது அந்த அளவுக்கு நீ நடந்து கொண்டா சொன்னா அந்த கொழந்த வேற மாரி யோசிக்கு
ம்
எதுக்கு நீஸ் ஸ்கூலுக்கு வரே நீ தின்ட்டு வீட்லயே தூங்கு நீ சோர் தின்னறதுக்கு தா வர நீ எருமாடு மேய்க்க தா லாய்க் கினா அந்த கொழந்த எப்டி நாளைக்கு வரும்
போனாலு திட்டுவாங்க இந்த திட்டுவாங்கறதுக்கு நம்ம வீட்ல வீட்ல சொன்னாலு திட்டுவாங்க
இப்பெல்லா சின்ன குழந்தைங்களே நாலு பேர் முன்னாடி திட்டினா அவ்வளவு கோவோ வருது அதுங்களுக்கு அவ்ளோ பெரிய பிள்ளங்கள பேரண்ட்ஸ் மீட்டீங்ள எல்லாரு முன்னாடியு ஒரு மாதிரி சொன்னா அந்த பிள்ளங்க என்ன பண்ணு
மாக
ஓகே தோழி உங்களோட பேசுனது மிக்க மகிழ்ச்சி திரும்ப நேரோ கெடச்சா பேசலா வணக்கம் தேங்க்யூ